ஹலோ
ஹலோ
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
வணக்கம் லியோ நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க ஆபிச்சா
ஆ சாப்பிட்ட லியோ
ம் என்ன சாப்பிட்டீங்க ம் சாப்பிட்ட மனோஜ்
நம்பா இன்னிக்கு வந்துட்டு இன்னிக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன்
மட்டன் பிரியாணி சாப்டீங்களா நல்லா இருந்துச்
ஆமா ம் சுவையாக உள்ளவது இன்றே
சுவையாக உள்ளதா
அம்மா
ம் ம் மட்டன் பிரியாணி இங்க வீட்ல சம
மட் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல பங்க்ஷன்தா மட் மட்டன் கிரேவி சிக்கன் சிஸ்டி ஃபை அப் அப்புறோ புலவு
ஓ புலவு சாதம்
அம்மா
ம் ம் ம் எல்லாமே நல்லா இருந்துச்சா சாப்பிட
ம் எல்லாம் நல் எல்லாம் நல்லா இருந்தது
ம் ம் சேரி சேர்
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நாங்கள் என்ன சாப்ட்டோம் தயிர் சாதம் சாப்ட்டோம்
தயிரு சாதம்
ம் ம் அப்புறம் மனோஜ் வேற நீங்கதான் சொல்லனும்
இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்
இன்னைக்கு வந்து எத பத்தி பேசலாம் உங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களேன்
என்னோட வாழ்க்கையை பத்தியா
ம்
என்னோட வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன எதிர்பாரக்குறீங்க எந்த மாரி சொல்லனும்
உங்க வாழ்க்கையே உங்களுக்குதான் தெரியும் எங்கிட்ட கேட்டா து நாக் கடந்து வந்தீங்க அதெல்லாம் சொல்லுங்க கேப்போம்
ஆ ஆ இத இதெல்லாம் கடந்து வந்தன்னா இது பெரிய பெரிய கதையாவுள போவும் பெரிய கதையா இருக்குமே இது பரவாயில்லையா சொல்றேன் இருங்க
ம்
ஆ என்ன நா வந்து ஆ ஆறாவது படிச்சதுலருந்து சொல்லவா
ம் சொல்லுங்க
ஆ ஸ்கூல் போறத சுத்தி சொல்றேன்
ம்
அ அந்த ஸ்கூல் வந்துட்டு அந்த கிளாஸ்லே மொத்தமே பசங்க ஆறு பேரு தான்
உன் ஆறாம் வகுப்புலையா
ஆமா ஆறாவது படிக்கிறப்போ மொத்தமே ஆ ஆறு பேர் ஆறு ஏழு பேரு தான் அப்போ
ம்
ஏழு பேரு ஏழு பேர்ல வந்துட்டு அடிக்கடி எல்லாருக்கும் சண்ட வரும் ஜாலியா சுத்துவோம் நல்லா இருக்கும் ஆ ஆ ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்குமே அந்த ஏழு பேரு தா
ம் ம்
ஆ அப்பறோ வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருந்துட்டு வெளியில அந்த ஸ்போர்ட்ஸுக்குல்லா அதிகமா வெள்ல போ
ஸ்போர்ட்ஸ்ஸு என்னா ஸ்போர்ட்ஸ்ல இருப்பீங்க
ஆமா எல்லாருமே இது செஸ்ஸு
ம்
ஆ அப்றோ வந்துட்டு அந்த ஓட்ட பந்தயு
ம் ம்
ஆ இன்னோ நறையா அந்த ஸ்கூல்ல சின்ன சின்ன போட்டி எல்லா நடக்கும் இல்ல
ஆமா
அது அதுல்லா எல்லாத்துலயுமே கலந்துப்போ அந்த கட்டுரை போட்டி
பேச்சி போட்டி
பேச்சிப் போட்டி அப்புற வந்து இந்த டிராயிங் போட் டி டிராயிங் போட்டி எல்லா கலந்துகிட்டு எனக்கு டெல்லில இருந்துல்லா சட்டிபிகேட் வந்துருந்துச்சி மாநில அளவுல செகன்ட் அப்டின்னு சொல்லிலா
அப்டிங்ளா
ஆமா அப்பறம்
சொல்லுங்க மனோஜ்
ஆ வேற நா அப்புற வந்துட்டு அந்த கட்டுரை போட்டி கட்டுரைப்போட்டி வந்துட்டு
கேக்குதா மனோஜ்
ஆ கேக்குதே
டப்புன்னு இரும்பல் வந்துடுச்சி
ஓ செரி செரி செ
ம் நீங்க எதோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்னா சொன்னிங்க
அதா அப்புறம் அந்த கட்டுரை போட்டி ஆ அப்புறம் பேச்சி போட் டி ஆ லியோ கேக்குதா
ஆ கேக்குதுங் மனோஜ் ஒங்களுக்கு சிக்னல் கெடைக்கல நெனைக்கிறே விட்டு விட்டு கேக்குது
ஆமா எனக் எனக்கு தான் கொஞ்சம் இதா இருக்கு
ம்
அப்புறம் உங்க வாழ்க்கைய வரலாற பத்தி சொல்லாமே
நீங்க எங்களுக்கு மொத்தம் எட்டு நண்பர்கள் நண்பர்களு ஓடி ஆடி விளாண்டு சந்தோஷமா தா இருந்தோ வாழ்க்கையில இப்போ வரையு நல்லா தா போயட்டு இருக்கு கு எந்த ஒரு பிரச்சின இல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கிறோ ஜாலியா ட்ரிப் உ அங்க எங்க சு இட்ருப்போ வீட்டுக்கேவரமாட்டோ இப்போ கூட ஜாலியா ஊர் சுத்தட்டுதா இருக்கோஉ நீங்கன்னா ஜாலியா ஊர் சுத்துவீங்களா
ஆ நம்மல்லா ஜாலியா பசங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுத்துறதா இந்த காலேஜி வந்து காலேஜ் போனோ மூணு வருஷ காலேஜ் ஜி
உ
ஆ அதுல வந்துட்டு ஃப்ரெண்ஸ்ல்லா இருந்தாங்க
உ
நா வந்துட்டு வாரத்துக்கே ஒரு தடவ ரெண்டு தடவ தா அந்த காலேஜ் பக்கமே போவே
ஆ
அந்த ஒரு தடையு ரெண்டு தடையுமேனு எடுத்துட்டு வெளில ஓடிடுவே அடா வெள்ள போலா வெள்ள போய் சுத்திட்டு வரலா ஆமா பர்ன்டேஜ்ல்லா ஒண்ணுமே அட்னன்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கு அவிங்கதா பாத்து போட்டுட்ருக்காங்க எனக்கு
உ உ உ எப்படி அவங்கதா இருப்பா
நா வந்துட்டு காலேஜிக்கு போவேன் அப்படியே காலேஜ் போறது முடியே வேலை வேலைக்கு ஓடி போட்வே மறுநாள்க் காலேஜ் போறப்போ பசங்க அப்டியே வருவாங்க ஆனா இன்னைக்கு போவேனா காலேஜி ம்அந்ந மாரி வெல்ல போளா அப்டின்னு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி வெளில எங்காச்சு அழச் ச்சுபெய்டுவாங்க அப்டியே வெளியில சுத்திட்டு அப்டியே வர்ரது
நீங்க நீங்க எப்பாவது காலேஜ் போன்னு நெனப்பீங்க அப்ப வந்து அழச்சி வல சுத்து வாங்கங்குறீங்ளா
ஆமா அது இல்லாம காலேஜி வந்துட்டு கெளம்புறத்துக்கு முன்னாடியே ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் பண்ணி காலேஜ் வரியான்னு கேப்பாங்க ஆ இல்லடா நா லீவுடா அப்டின்னு ஒருத்த சொல்லுவா
சரி
ஒத்தாளு லீவ் போறதுனால இங்க உள்ள நாலு பேருமே லீவ் போட்டு வீட்ல இருந்துருவோ இந்தமாரி கூத்தல்லா நடக்கு
உம் உம்
உம் அப்புற வந்துட்டு காலேஜ்ல வந்து பஸ் ஃபஸ்ட் பீரியடு உள்ள இருப்போ அடுத்த பீரிடூ எல்லா நா கேன்டீன் போறது வெள்ள சுத்த போறது
உம்
அப்டியே முடிஞ்சிரு அந்த நாள்
ம்ஹு பஸ்ட்டு பீரியடு மட்டு அட்டன்பன்னிட்டு பாக்கி எல்லாத்தயு வெள்ளேயே கழுச்சி அப்டிங்ளோ
வெள்லே போயிடுவோ அந்த மாரி பசங்க சேந்தாங்க படிக்கவு விடமாட்டாங்க காலேஜு உள்ளேயு போகவிட மாட்டாங்க மாட்டங்க
உம்
அதனாலயே நம்ம வந்துட்டு இங்க திருவாரூர் திருவி கே காலேஜ் இருக்குல
உம் ம் அப்டி இருக்குங்ளா
அ நீங்க நீங்க எங்க படிச்சீங்க
நான் லொயோலா ல படிச்சே சென்னைல்ல
லொயாலா காலேஜ்
ம்
ம் சே சேரி காலேஜ் படிச்சி முடிச்சிட்டீங்களா
ம் இல்ல இன்னொரு ஒன் இயர் இருக்கு
இன்னு என்னா படிச்சிட்டு இருக்கீங்க
நா இங்க என்ன படிச்சிட்டு இருக்கே பிபிஏ படிச்சிட்டு இருக்கே
ஏ பிபிஏ டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க நீங்க
பிபிஏ படிக்கணுன் ஒரு ஆச
ஆ எப்ப வந்துச்சி அந்த ஆச உங்களுக்கு
அதே சித் அது ஆச வந்து அப்பில்லா இல்ல ஃப்ரெண்டு சொன்னா பிபிஏ படிச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு சேரி இப்ப படி ஆ போய் படிக்கலாண்ட்டு சரினு உள்ள போனா பிபியோ மண்டைல ஏற மாட்டேங்குது
ஓ எந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்பிடி
அது உள்ளொரு ஃப்ரெண்டுங்க ஏரியா ஃப்ரெண்டு
ஏரியா ஃபிரெண்ட அவுங்க என்ன படிச்சிருக்காங்க
அவங்களு இப்ப பிஏ பிஏதா படிச்சிட்டு இருக்காங்க
அவுங்க ஏ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க
அதா அவன் என்ன படுத்தான்னா அ அவங்களுக்காக தெரியு எனக்கு அவ சரி கூப்பிட்டான் சொல்லி உள்ளாரப் போனே
ஓ நீங்க என்ன இப்ப டெய்லியு காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா
நா காலேஜ் எப்பயாதா போவே
மத்த நாள்லா
மத்த நாள்ல்லா காலேஜ் போவே
இல்ல எப்பயாதா காலேஜ் போவனுங்களே மத்த நாள்ல்லா காலேஜ் போவீங்களான் கேக்குறா
நா எப்பியாது மத்த நாள் நா வேல பாப்பேங்க
இன்னா வேல பாத்துட்டு இருக்கீங்க
நா இங்க சேட்ஜிபிட்டி ட்ரெயினரா இருக்கே
ஓ அது எப்பில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க
அது நா டுவெல்த் படிக்கும்போது அப்பைலந்து பாத்துட்டு இருக்கே
சரி அது எப்ப கத்துக்கிட்டீங்க நீங்க
அது அண்ணா ஐடில ஒர்க் பண்ணிருக்கா ஒரு ரெ ஃப்ரல் பண்ணா அதுல இருந்து நானு ஜாயின் பண்ணியிருக்கே.
இல்ல நீங்க டொல்த் படிக்கும்போல்லா அந்த
ஆமா ஒரு அஞ்சு வருஷமா இருக்கோம்
ம் சேரி சேரி பே பரவாயில்லயே ரொம்ப நல்லா கத்துட்டுந்திருப்பீங்க போலையே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் போலையே
ஆமா
ஆ ஆ ஆ அத விட்டா வேற எதாவது வேலை பாக்குறீங்களா
ம் இல்ல இப்ப சாட் ஜி பி டி ல தான் இருக்கேன் ட்ரெய்னர்ரா
ம் ம்
வேற எந்த வேலையும் பாக்கல
ம் சேரி சே இல்ல நான் வந்து வேல தேடிக்கிட்டு இருக்கேன்
வேலை தேடிட்டுயிருக்கிங்களா சாட் ஜி பி டி னா நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ன்னா கேள்வி கேட்டா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் இதுக்கு மேல வேற என்ன சொல் சொல்லனும்
இல்ல நீங்க ட்ரைனியர்ரா இருக்கீங்களா நீங்க என்னா வேலை பாப்பிங்கன்னு கேக்கு
நான் வாய்ஸ் ட்ரெய்னரு இப்ப நீங்க அது வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குல மொத்தம் நாலு வாய்ஸ் இருக்கு என்னொட வாய்ஸ் வந்து ஆட் பண்ணல ஆட் பண்ணுறத பத்தி மீட்டிங் போய்ட்டு இருக்கு இன்னும் ஒன் மந்துல இந்த மீட்டிங் என்ன
ஓ செரி செரி செரி
ம்
அதுக்கப்புறம் நீங்க வேற வாய்சு பேச இது பண்ணிருவிங்களா
புரியல
அதுக்கு அப்புறம் அந்த இத அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவிங்களான்னு கேக்குறேன்
அது டெய்லிக்கும் மீட்டிங் நடக்கும் இப்ப நாங்க வாய்ஸ் வந்து எடுக்கனும்னா அதுல ஏ ஐ ல மொத்தம் எத்தனை வாய்ஸ் இருக்கு அந்த வாய்ஸ் யாரும் யூஸ் பண்ணிருக்கூடாது அதுக்கு தகுந்த மாரி நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது வாய்ஸ் எப்படி பேசணும் எப்படி ப்ரனன்சியேஷன் பண்ணணும் ஸ்பீச் எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் நாங்க டீட்டெயில்லா பார்க்கனும் கவனிக்கனும்
ஓ நீங்க எப்படி அதுல ஜாயின் பண்ணீங்க
அதான் சொன்னேனே அண்ணண் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா அவர் ஹெல்ப் பண்ண உள்ள போயிருக்கேன்னு
ஓ ஒர்க் எல்லாம் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க
ஓர்க்கா எ எனக்கு நா எனக்கு ஸ்கில்லு நாலேஜுலா இருந்ததுனால நா கத்துக்கிட்டே
இல்லெல்ல நானே தா கத்துக்கிட்
ஓ சே சே
ம்
அப்றம் வேற என்ன ஐடியால இருக்கீங்க? ஆ வந் து வேல தேடிக்கிட்ருக்க
ட்ருக்கிங்க வயசு
அ‌ ஆமா எனக் கு வந்துட்டு வயசு வந்துட்டு இருவத்தி அஞ்சு தாண்டி போய்கிட்ருக்கு
ம் ஓ கல்யாண ஆயிடுச்சா
இல்லெல்லெல்லெல்ல அது என்ன அதுக்கு என்ன வருடங்கள்ருக்கு நம்ப இப்பதைக்கு அத பத்தி பேசாம
ஓ வருட வருடங்கள இருக்கும் வருடங்களுருக்கும் போது அப்ப உங்க உங்ளுக்கு நிச்யம் பண்ணிரு க்காங்க அப்டிதான சொல்றீங்க
இல்லல்ல அதெல்லா இல்ல என்ன நா வேலதா தேடிட்ருக்கே ஒரு கரெக்டா ஒரு ஸ்டெடியான வேல தேடிகிட்ருக்கே பர்மனெண்டா
அப்பிடிங் ளா இப்ப நீங்க அதுலே வேல பாக்குற ஆ சொல்லுங்க
குற வேல வந்துட்டு பர்மனன்டு வேலயா?
ஆ நாங்க பாக்குறது பர்மனன்ட்